ஹலோ வணக்கம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாயிருக்கீங்களா
ஆ ரொம்ப நல்லா இருக்கே நா பேசுறது எனக்கே கொஞ்சோ கேக் குற மாரியே இருக்கு ஸ்பிக்கர்ல் எதா பேசறீங்களா
ஸ்பீக்கர் இல்ல ஹெட்செட் தா போட் பேசுறே
ஆ செரிங் செரிங் செரிங்க ஆ எ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா ஒக் பண்ணிகிட்ருக்கே வீட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கே நீங்க என்ன பண்றீங்க பிஸ்னஸா காலேஜா
காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கே ஸோ க டிஎன்பிஎஸ்சி அந்த மாரி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கே
ஓகே ஓகே வாழ்த்துக்கள்
அ நன்றி அப்டே போய்ட்டுருக்கு நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க போல நீங்க
ஆமா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக சேரீஸு குர்த்திஸ் அ கிட்ஸ் ட்ரெஸ்ஸு அதெல்லா பண்ணிட்ருக்கே
ஓ நீங்க ஷாப் எதா வெச்சுருக்கீங்ளா
ஆ ஆமா ஆன்லைன் அ ரீசெல்லிங்
ஓஹோ ஆன்லைன்ல மட்டு
ஆமா ஆமா ஆமா வேர் ஹவுஸ் வெச்சு பண்ண முடியாது அதனால நம்ம டீலர் அது மாரி வெச்சு அவுங்க இளம்பிள்ளை அங்கேந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு சப்ளை பண்றோ
ஓ ஓகே ஓ
லாம் அத் மார் நெறைய எடோ ட்ராவல் ம் சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப இங்க ஆ ம் இப்போ மழை இங்க வந்து இப்ப க்ளைமேட்லா சேஞ் ஆகிட்டே இருக்குன் சொல்றாங்க இல்லையா உங் ங்க ஊருல எப்ப எப்டி இப்ப மழ அதிகமா பெய்துங்ளா வெயில் அடிக்குதா எப்படி அது
ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம ஆடி மாசோ அப்டின்னாலே வந்து நமக்கு காத்துதா அதிகமா அடிக்குன் சொல்லுவாங்க
ஆ இப்ப வந்து மழ இப்போ மூண் நாளுக் முன்னாடி சரியான மழ ஈவ்னிங் போல ஒரு டைம் தா வந்துச்சு அதுக்கப்புறோ ஒரு ஒன் வீக் முன்னாடி மழ வந்துச்சு இது வந்து வெயில் காலந்தா ஆக்சுவலா ஆனா இந்த மாரி க்ளைமேட்டு முன்னாடிய விட இப்போ கொஞ்சோ க்ளைமேட்லா சேஞ் ஆயிட்டதா இருக்கு
ஓ
ம் உங்க சைட்ல்லா எந்த மாரி
ஆம் அதாது இந்த சம்மரு உன்னு முடியல நெனைய அது அப்டேதா இருக்கு வெயில் அடிச்சிட்டுதாருக்கு முன்னெல்லா பாத்தீங்கன்னா மழ பெய்யு இந்த டைமில கொஞ்சோ ஆ ரொம்ப இல்ல ஓரளவுக்கு விட்டு விட்டாது பெய்யு கொஞ்சோ ஹீட்லா கம்மியாயிடு ஆனா இப்ப பாத்தீங்க ங்ன்னா ரெகுலர வெயில் இருந்துட்டே இருக்கு மழையு அந்தளவுக்கு பெய்யல சும்மா லைட் டா அப்டின்ற மாரிதா இருக்கு அ பெருசா ஒண்ணுமில்ல ஆனா நாங்க கொஞ்ச பீச் பக்கத்தில இருக்கிறதுனால கொஞ்சோ ஹீட்டு பரவால்ல ஆனா கொஞ்சோ தாண்டி போனா கூட பாத்தீங்கன்னா ஹீட்லா பயங்கிரமாருக்கு அது அதா சொல்றனே இந்தடவ இந்த மா வர்ஷோலா கொஞ்சொ அப்டிதா இருக்குன்ற மாரி சொல்றாங்க
ஆமா ஆமா வர வர எல்லா க்ளைமேட்லா அப்டே சேஞ்ச் ஆயிட்டுதா இருக்கு ஓஹோ அப்படியே இந்த ம் அ எப்படியோ இந்த மழ வரலன்னா கூட ரொம்ப ஹீட்டு தாங்க முடியாது அது நல்லதுக்குதான் நெனச்சுக்க வேண்டியதா
ம் இப்ப படுத்தீங்ன்னா இந்த அ யூரோப்ல யூரோப்பியன் கன்ட்ரீஸ்ல இங்கிலாண்ட்லா அந்த யூகேலா பாத்தீங்கன்னா ஹீட்டு இது வெரிக்கு அவுங்கல்லா பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது வெறு அங்க குளிர்காலமாதா இருக்கு எப்பியுமே வெயில் காலம வந்தா கூடோ வந்து நமக்கு நம்ம நமக்கு குளிர்காலோ இருந்தா எப்டி இருக் கு அந்த மாரி தா இருக்கு அவுங்களுக்கு வெயில் காலத்துல ஆ இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நாப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் அதாவது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் சென்டிகிரேட் கிட்ட நம்ம ஊர்ல வெயிலுன்ற மாரி செம்ம வெயில் அதிகமாவுதா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரு வர எறந்துட்டாங்கன்ற மாரி சொல்றா ங்க அந்த அளவுக்கு ஆ உலகமே கொஞ்சோ கொஞ்சோ இந்த டைம்ல கொஞ்சோ ஹீட்டா தா இருக்கு
ம் ஆமா ஆமாங்க இந்த காட்டு தீ இதெல்லா பரவுதுன்னு சொல்றாங்கல்ல அது மாரி பனிப்பாறைகள்ல்லா உருகி அதா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரீசன்டா அந்த நியூஸ் எல்லா வந்துகிட்டு இருக்கு
ம் ஓகே ஓகே
ஓகே ஓகே ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டாச்சு என்ன சமையல் இன்னக்கி உங்க வீட்ல
இன்னக்கி எங்க ம் கிச்சடி தேங்கா சட்னி ஆ
ஓகே ஓகே ஓகே இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்பா நீங்க ச ஹவுஸ் வைஃபா ஹவுஸ் ஒய்ஃப்பா நீங்க
ஆ நா ஹவுஸ் ஒய்ஃப் தா வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கே ம்
ஆ ஓகே இப்ப நீங்க நெறையா சமைப் பீங்க அதுல உங்களுக்கு புடிச்ச சமையல் அந்த மாரினா எத சொல்லுவீங்க
ஆ நா எனக்கு நா சமைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க வீட்லயு சொல்லிருக்காங்க பக்கத்துலயு சொல்லிருக்காங்க இது ரொம்ப நா வந்து விரும்பி சமைக்கிறது பிரியாணி தா சமப்பே
ம்
அன்னக்கி எல்லாரு கொஞ்சோ எக்ஸ்ட்ராவே சாப்டுவாங்க அந்த அளவுக்கு
ஓ ஓகே ஓகே இப்ப அவுங்களுக்கு ஓகே ஆ பிரியாணி இப்ப நா வெஜ்ஜுல நான்வெஜ்ஜு சொன்னீங்க வெஜ்ஜுல அந்த மாதிரி எதாவது ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டு இருக்கா இல்ல உங்களுக்கு எதாவது இத தவிர்த்து வேற எதா புடிச்ச உணவு அந்த மாரி ஏதாவது சொல்லுங்க
ஆ வெஜ்ல வந்து இந்த அவியல்ன்னு சொல்ட்டு ஒரு டிஷ் இருக்கு அதுல எப்டின்னா வந்து கேரட்டு கத்திரிக்கா அந்த மாரி உருளக் கெழங்கு இதெல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அது மாரி செஞ்சா புடிக்கு அது சம் ஸ்பெஷல் டேஸ் மட்டு அத வந்து செய்றது மாரி எப்டின்னா பொங்கல் அந்த மாரி ஆவணி ஞாயி த்துக்கெழம அது மாரி ஸ்பெஷலான டேஸ்ல மட்டு அந்த கண்டிப்பா அந்த டிஷ் வந்து ஆட் பண்ணுவோ ம் இப்ப நா வந்து வீட்ல இருந்து நா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல ரீசன்லி இதுவே நா வந் து ட்ராவல் பண்ணி நா வெள்ல வேற வேற எடங்களுக்கு போனே அப்டின்னா நெறைய எடத்துல வந்து சேல்ஸ் எல்லா கொஞ்சோ இன்க்ரீஸ் ஆகு நா ஒரு எப்டி சொல்றது ஒரு ஸ்டோர் ரூமு அது மாரி நாமு வந்தேன்னா எனக்கு கொஞ்சோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறே சோ இப்ப வந்து நீங்க இந்த ரீ செல்லிங் இதெல்லா கேள்விப்பட்டுருக்கீங்கல்ல
ரீசெல்லிங்கனா ஆ எப்டி சொல்றது திருப்பி விக்கிறது வாங்குனத திரும்பி விக் கிறதா இத எப்டி சொல்றீங்க நீங்க
ஆ ரீசெல்லிங் அப்டின்னா ஆ இமேஜ் மட்டு நம்ம வந்து இமேஜ் மூலமாவே நம்ம சேல்ஸ் பண்றது அதாவ்து வேர் ஹவுஸ் நம்ம வச்சுக்க மாட்டோ
உம் ஓகே புரிது புரிது புரிது அப்ப நீங்க வந்து இமேஜ் மட்டும் இது பண்ணி ஆர்டர் பிளேஸ் ஆயிட்ட பறகு நீங்க அங்க வாங்கி அதுக்கப்புறம் கொடு ப்பீங்க அப்டிதானா
ஆம் ஆமா ஆமாம் ஏன்னா நம்ம வீட்ல இருந்து பண்றதுனால நம்ம வீட்ல ஒரு டைம் வந்து செட் பண்ணோ அதுக் குனு நம்ம வீட்டுக்கு ரெகுலரா கஸ்டமர்ஸ் வருவாங்க அது மாரி இல்லாம நம்ம எல்லாமே ஃபோன்லயே முடிச்சடுற மாரி உம்
ஓகே ஓகே
இதுலயே நா வீட்லேந்து நா பண்ணே சின்ன சின்னதா பண்ணே அப்பிடின்னா இன்னு ப்ராஃபிட் எனக் கெடைக்கு
ம் கரெக்ட்டு தா அம் இப்ப நீங்க உங்க ஃபோட்டோஸ் லாம் வந்து அந்த கட அவுங்கோ ப்ராடக்ட் வச்சுருக்கவங்களே உங்களுக்கு அனுப்ச்சிருவாங்களா இல்ல நீங்க ஃபோட்டோஸ்லா எடுத்துட்டு வருவீங்களா
அவுங்களே அனுப்ச்சிருவாங்க ஏனா அவங்க டீலர் தானே அவுங்க என்னென்ன மாதிரி ட்ரஸ் ட்ரஸ் கலெக்ஷன்லா வச்சிருக்காங்களோ அத எனக்கு இமேஜா சென்ட் பண்ணிருவாங்க வித் வந்து கேட்லாகோட ம் இவ்ளோ லென்த் இருக்கு இவ்வளவு வித்து இருக்கு இந்த மாதிரி பிரைஸு அப்டின் சொல்லி
இப்போ அவங்க ஆனா உங்களுக்கு கொடுக்கும் போது ஒன்று ரெண்டு பீஸ் கொடுப்பாங்களா மொத்தமா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு
ச அவங்க ஹோல்சேலு பண்ணுவாங்க சிங்கிள் பீஸும் ஓகே தான் அ ஒரு ஒரு சில ஷோரூம்ல வந்து ஹோல்சேல் மட்டு தான் அளோ பண்ணுவாங்க ஃபை தவ்ச சன் டென்தௌசன் தா மேக்சிமம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பன்ன முடியு அன ஒரு சில வேர வந்து சிங்கிள் கொரியர் கூட அவைலபிள் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதில ஒரு பண்ணணு நறைய ஷாப்ஸ்லா இருக்கு அதுல நமக் தேடி ஒரு அஞ்சு அது மாரி டாப் ஃபைவ் அந்த மாரி நான் சூஸ் பண்ணி தா அதுல ஒர்க் பண்ணிட்டுருக்கே அவுங்க குவாலிட்டியா குடுக்கறதுனால தான் நமக்கு திரும்ப கஸ்டமர்ஸ் வர்றாங்க
ஓகே இப்போ உங்ககிட்ட ஒருத்தவங்க ஒரு சாரீ ஆர்டர் பண்றங்கனா நீங்க வந்து அந்த டீலர்க் கிட்ட இருந்து டடைரக்ட் டா அந்த ஆ்டர் பண்ணவங்களுடைய அட்ரஸே போட்டு நீ டரைக்டா ஆட்ர்
ஆ ஆமா ஆமா ஒரு சில ஷாப்ல வந்து அ உங்க பிராண்ட் நேமே நாங்க போட்டு குடுத்தற்றோ அப்படினு சொல்லிருவாங் இப்ப நா ஒரு பிராண்ட் நேம் வச்சிருக்கே முருகன் காட்டன் பேப்ரிக்ஸ்ன்னு சொல்ட்டு அவுங்க என்ன பண்ணுவாங்க என்னோட கஸ்டமரோட அ நேம் வந்து டூ அட்ரஸ்ல போட்டு என்னோடதுல ஃப்ரம் அட்ரஸ் போட்டுருவாங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே
சப்போட் பண்றவங்க நறையா இருக்காங்க
ம் ம் ம்
அ அது மாரி அவங்களலா இருக்கறதுனால தான் நறையா பிஸ்னஸ்லா பண்ணிட்டுருக்காங்க நறையா ஹவுஸ் ஒய்ஃபுனாங்லா வீட்டலேந்து ஒர்க் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு
ம் ம் ம் இப்போ இந்த இந்த மாரி துணிகள்லா அதிகமா என்ன ஊர்லேருந்து உங்களுக்கு கிடைக்கு அதிகமா
அதிகமா வந்து இளம் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஈரோடு அ நம்ம தமிழ்நாட்ல ம் தமிழ்நாட்ல இளம் பிள்ளை ஈரோடு அது மாரி திருப்பூர் அந்த மாரி கவர்மெண்ட்ஸ் இருக்க ஏரியாலேந்து நமக்கு நெறையா சப்போட் கெடைக்கு
ஓகே ஓகே இளம்பிள்ளைன்றது அது ஊரா அது
ஆமாம்மா இளம்பிள்ளைங்கிறது ஒரு அ அந்த க்ளாத்துக்காகவே உள்ள ஸ்பெசிபிக்கான ஒரு ஏரியா
ஓகே ஓகே ஓகே ஓகே
ம் அதுனாலதா ரொம்ப ஃபேமஸா சொல்லுவாங்க இந்த காஞ்சிபட்டு அது மாரிலா கேள்விப்பட்ருக்கீங்களா அது மாதர் அது மாதிரி அது மாரி
ஓகே புரியுது புரியுது புரியுது இப்ப உங்க வீ உங்க வீட்ல எத்தன பேரு நீங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க
அ இப்ப வந்து எங்க வீட்ல நா ஏ ஹஸ்பண்ட் ஏ பையே இருக்கோ மாமனார் மாமியார் இருக்காங்க
ஓகே ஓ
ஆ ஆனா ஆக்சுவலா நா வந்து எம் எஸ் சி சி எஸ் படிச்சுருக்கே எனக்கு வெள்ல பொயி்ட்டு ஒர்க் பண்ற வாய்ப்பு இல்ல அதுனால நானே வந்து செல்ஃப் மித் அ பையே ஸ்கூல் போற டைம்ல பொயிட்டு வர்றதுக்குள்ள இந்த ஒர்க்கெல்லா நா முடிச்சு வச்சுருவே
ம் கண்டிப்பா பா அது எதோ ஒரு ஒர்க் பண்ணா நமக்கு எதாவது அமௌண்ட் இருந்தா நம்ம செலவுக்கு ஆகு எதாவது கரெக்ட்டு தா ம் ம் நீங்க ஏ வேற ப நீங்க படிச்சதுக் த்து வேற எதான் ட்ரை பண்ணீங்களா எம் எஸ் சி சி எஸ் முடிச்சு இருக்கீங்கல
படுச்சுருக்கே ஆனா ஒர்க் பண்றது வந்து நா வெள்லதா வந்து ஒர்க் பண்ணனுமானு சொல்டாங்க ஆ வீட்ல இருந்தல்லா அவுங்களுக்கு எதுவு ஹெல்ப் பண்ண முடியாதுனு சொல்லி ஆக்சுவலா நா வந்து வேற பிஸ்னஸ் பண்ணிட்ருக்கே இது வந்து செகண்ட்டு இன்கம்காக இந்த சாரி பிஸ்னஸ் பண்றே நா வந்து ப்ரைடல் பேங்கிள்ஸு கேள்விப்பட்ருக்கீங்களா ஆ மேரேஜ்க்கலா வேர் பண்ணுவாங்களே பேங்கில்
ஒ ஆமாம் தெரியு பேங்கில்ஸ் ஓகே
அதுதா பண்ணே அதுதா என்னோட மெயின் பிஸ்னஸே அதுதா இது வந்து என்னுடைய ரெண்டாவது ஐடி ம்
ஓகே ஓகே ஓகே ஓகே செரி உங்களோட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம இந்த நேரம் முடிவு எடத்துல நாம் இதோட நம் முடித்துகொள்ளலா நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம் ஹேவ்வ குட்டே
அ ஓகே